ஹலோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா
கே நீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர்
ஆ சரி நா சும்மா தா உக்காந்து இருக்கே சிஸ் டர் வேல ப முடிஞ்சிருச்சு
ஆ ஓகே டிவி பாக்கல்லா புடிக்குமா உங்களுக்கு
டிவி பாக்க ரொம்ப புடிக்கு சிஸ்டர் முக்கியமா பாட்டு தா எனக்கு ரொம்ப பிடிக்கு பாக்குறதுக்கு கேக்றதுக்கெல்லா எ குட்டிஸ் வந்ததுக்கப் குட்டிஸ் வந்ததுக்கப்புறோ அதெல்லா பாக்க வுட மாட்டேங்கிறாங்க
ஆமா நமக்கு நேரமு இருக்க மாட்டதுல பாக்க ஆ காதுல எங்கேயாவது ஓடுறப்ப கேட்டுக்க வேண்டியதா
அ அது மட்டுந்தா சிஸ்டர் இப்ப இருக்கு நம்மளுக்கு பாட்டுனா ரொம்ப புடிக்கு பாட்டு கேட்டுக்கிட்டு நம் பாட்டுக்கு வேல பாத்துகுட்ருக்கலா
ஆமா சிஸ்டர் நல்ல விஷயோ அ நீங்க வேல செய்ற எடத்து ட்ட ஒரு பாட்டு கேக்கறதுக்கு ஏதாவது ஒரு ரேடியோ ஏதாவது ஒரு ப்ளூடூத் ரெடி பண்ணி வெச் சுக்கோங்களே
பண்ணி வைக்கணு சிஸ்டர் ஆனா அத வந்து மெயின்டென் பண்ண முடிய மாட்டேங்குது இந்த வேலைய முடிச்சா போது இந்த வே லைய முடிச்சுட்டு நவுந்தா போது அப்டிங்கிற மாரி இருக்கு அது ஆன் பண்றதுக்கு ஆ ஆன் பண்றதுக்கு மனசு வரமாட்டேங்குது
ரொம்ப ம் உங்களுக்கு
ஆ ஏ அ ரொம் ஆ ரொம்ப புடிக்கு எல்லாமே புடிக்கு மூவி சினிமாக்கு போறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கு தேட்டர் போய் பாக்குறதுக்கு ஆ ரஜினி பட பாக்கறதுக்கு என்ன ஆனாலு நா தேட்டர்க்கு பேய்டுவே பிரெக்னன்டா இருந்தாலு செ ரி என்ன மாரி சிச்சுவேஷன் இருந்தாலு முடிஞ்ச அளவுக்கு தேட்ருக்கு போக ட்ரை பண்ணுவே
உங்களுக்கு ரஜினிதா புடிக்குமா சிஸ்டர்
ப பிடிக்கு
அ ரஜினி ஃபேன் சுப்பர்ஸ்டார் ஃபேன்
உங்களுக்கு யார் புடிக்கு
ஃபேன் சிஸ்டர் சூரியோட படோ எது வந்தாலு தேட்டர்ல மட்டுந்தா போய் பாப்
ஆ சூப்பர் ஆ அது நமக்கு புடிச்சவங்கள கொஞ்சோ நல்லா பெரிய லெவல்ல பாத்தோம்னா இன்னு கொஞ்சோ ஹாப்பியா இருக்கு நம்ம சந்தோஷோ இன்னு அதிகமா ஆகுல்ல
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் அதுக்காகவே நேர ஒதுக்கி நா கண்டிப்பா தே ட்ரு போயி தா பாப்பே வெற எதுவுமே பண்ண முடியு அ பசங்கள எல்லா கூட்டிட்டு போவீங்களா சிஸ்டர் நீங்க மட்டுமா
ஆ வ வாய்ப்புக்கா அவங்க வராங்கன்னா கூட்டிட்டு போவே இல்ல வீட் ஆ இங்க அவங்களோட அண்ண வீடு பக்கத்துல இருக்கு கொஞ்சோ ஆ அவங்க எங்கயு வெளியில போகல அப்டின்னு சொல்லிட்டு நா பையனயே கேப்பே வரியா நீ உ யு ஆ மூணு மணி நேர ஒரு எடத்துலதா உக்காந்துருக்கணு அப்டின்னு கேப்பே ஓகேமான்னு சொன்னா கூட்டிட்டு போவே ஆ இல்ல நா வர்ல நா சில டைம் சொல்லிடுவா அப்ப கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்துருவே அவங்க அண்ண பசங்க கூட வெளையாண்டுட் ருப்பா அவ
அப்டியா அதுதானே அதுதானே பெரிய டாஸ்க் க்கு சிஸ்டர் மூணு மணி நேரோ ஒரே எடத்துல உக்கார்றது
ஆமா அது பசங்களால முடியா து அவங்க டார்ச்சர் பண்ணா நமக்கு அ படத்த ஒரு ஹாப்பியா பாக்க முடியாது ஆ அதுக்கப்புறோ இத நம்ம சொல்லி கூட்டிட்டு வந்துட்டோனு வச்சுக் கோங்ளே நா சொல்லுவ நா சொல்லி தானே உன்ன கூட்டிட்டு வந்த அப்டீனு சொல்லி சில கண்டீஷ் எல்லா சொல்லிதா கூட்டிட்டு போவே திரும்ப நா அத ரிபீட் பண்ணேனா அ வ வந்து அமைதியாயிடுவா ஓ நம்ம வந்து ஓகே சொல்லி தானே நம்ம வந்தோ அப்டீங்கறத கொஞ்சோ யோசிப்பா அதனால நா எதுனாலு கொஞ்சோ முன்னடியே இதே மாதிரிதாங்க இருக்கோ இப்டிதா நடக்கும் இப்டீதா பண்ணுவோனு சில எடத்துக்குலா போனா நா சொல்லிடுவ
ஆமா ஆமா சிஸ்டர் இப்ப சொல்லி நம்ம கூட்டிட்டு போறதுதா சிஸ்டர் எப்பொழுதுமே பெஸ்டா இருக்கோ அப்பதா அவுங்க யோசிப் பாங்க யோசிச்சு செய்யறது கொஞ்சோ யூஸ்ஃபுல்லா இருக்கோ ஆமா இப்ப நம்மோ இது தப்பு இது தப்புன்னு நம்ம சொல்லி் கொடுக்குறத விட இதப் இப்புடி செஞ்சா இது கரெக்டுங்கறத சொல்லி குடுத்தாதான கொழந்தைங்களுக் கரெக்ட்
ஆ ஆமா சிஸ்டர் கரெக்டு கரெக்டு நம்ம சொல்லும் போல இப்படி செஞ்சா இப்படி வருங்கறத அவுங்குளுக்கு சொல்லிக் குடுக்கலா அது கஷ் ஒரு ஃபர்ட் டைம் கஷ்டமா இருந்தாலு நெக்ஸ்ட் டைம் அவுங்க அத அப்டி செய்ய ட்ரை பண்ணுவாங்க
ஆமா ஆமா கண்டிப்பா சிஸ்டர்
ஆமா பசங்கலா எப்டி உங்க பசங்க அடம் பிடிப்பாங்களா
ஆ அடம்பிடிக்குற நேரத்துல அடம்பிடிப்பாங்க அடி வாங்குற நேரத்துல அடி
ஓகே
யோசிப்பாங்க சிஸ்டர் இதுக்குதா அம்மா சொல்றாங்க இத நம்ம செஞ்சது தப்புன்னு சொல்லி அவுங் ங்களாவே வந்து சரண்டர் ஆயிடுவாங்க நா இது செஞ்சது தப்பு அ இத நா செஞ்சுட்ட இந்த நா தப்பு சாரி அப்டின்னு சொல்ட்டு வந்து நிப் பாங்க அப்புறோ திட்ட தோணாது
சோ நா அது ரொம்ப நல்ல விஷயோ பசங்க தப்ப புரிஞ்சுிக்கிட்டு இது நா செஞ்சது தப்புன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷ்
ஆமா ஆமா சிஸர் அது நா ரொம்ப சொல்லுவ ம் ம் சின்ன வயசுல இந்து நா ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா இது இப்டிதா நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லி நம்ம எதுவு பண்ண கூடாது வேஸ்ட் ஆக்க கூடாது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதா அப்பா இவ்ளோ கஷ்டப்படுறாங்க நம்ம இப்டி இருக் இருக்குறோனா அதுக்கு யாரு முக்கியோனு அத பாக்கணோ வேஸ்ட்டா செலவு பண்ணக்கூடாது இதெல்லா நம்முளுக்கு தெரிஞ்சாதா நா இது பண்ண முடியோ எல்லா இவுங்க வாங்குறாங்க அவுங்க வாங்குறாங்கனு கேக்க கூடாது
ம் சூப்பர் சிஸ்டர் நல்ல நல்ல விஷயம்லா சொல்லி தறீங்க
ஆமா ஆமா சிஸ்டர் நம்ம சின்ன வயசுல நம்ம நறையா கஷ்டப்பட்டுட்டோ அத வந்து கொழந்தைங்குளுக்கு இருக்க கூடாதுனு சொல்லி நம்ம எல்லா வாங்கிக் குடுக்குறோ ஆனா அதுவே அவுங்குளுக்கு வந்து அவுங்கள கெடுக்குற மாரி போயிட கூடாது இல்ல அதனால ஒவ்வோரு தடவயையு ஆ அதனால ஒவ்வொரு தடவயு சொல்லி சொல்லிதா செய்வ இது இதனால வருது இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோ இந்த விஷயத்துக்காக நானோ அப்பாவு இந்த விஷயத்த சாக்கரிஃபைஸ் பண்ணிதா உங்குளுக்கு வாங்கி தரோ அப்டினு சொல்லிதா ஒவ்வோணோ செய்றது அத்னால அடம்லா பிடிக்க மாட்டாங்க சிஸ்டர் கண்டிப்பா வேணோனு ஒரு வார்த்த ஆ வேணோனு ஒரு ஒரு வார்த்த சொல்லிடுவாங்க அத நாங்க எப்போ வாங்கி தருவோமோ அப்பதா வாங்கி தருவாங்க
ஓகே சிஸ்டர் நாங்களோ அப்படிதா சிஸ்டர் நீங்க சொல்ற மாதிரி அவ அவுங்க எத பாத்தாலோ வேணும்னு கேப்பாங்க நாங்க அத எல்லாத்தையு மைண்ட்ல வச்சுப்போ ஆனா இப்போதைக்கி அவுங்க கேட்டதுல எது எது நமக்கு ஃபினான்சியலா செய்ய முடியும்ங்குறத யோசிச்சு ஆனா அவ கேக்குற எல்லாத்தையு நாங்க வேண்டா வேண்டானு சொன்னா அவனுக்கு ஒரு மாரி அம்மா அப்பா எதுக்கு எதுவுமே செய்ய மாட்டே ங்கிற எண்ணோ வந்துங்குறதுக்காக அதுல ஃபினான்சியலா எது கம்மியா இருக் கோ அத முன்னாடி செய்ய ட்ரை பண்ணுவோ நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சோ ஃப்னான்சியலா அதிகமா இருக்கற விஷ்யத்தெல்லா சொல்லி புரிய வப் இத நீ பண்ணுனினா ஒனக்கு இது இத வாங்கி தரு ஆ இந்த இந்த நாள் வரப் ப்ப இத வாங்கி தரு ஆ நீ கொஞ்சோ காசு சேந்தரு சேகரிச்சு வையி
ம் ஆமா சிஸ்ட்ரு ஒவ்வொரு பொறந்த நாளைக்கி அப்டிதா செய்றது
நல்ல விஷ்
இந்த இந்த பொறந்த நாளைக்கி உண்டியல் ஒடச்சிட்டோம்னா அடுத் த பொறந்த நாளைக்கான உண்டியல் வாங்கி குடுத்துருவோ அன்னைக்கி அன்னையில இருந்து அடுத்த பொறந்த நாளைக்கி அவுங்க சேக்கணு அவுங்க சேத்த கா ஆமா அவுங்க சேத்த காசுல நீங்க என் ன வேணாலு வாங்கங்க எவ்ளோனு கவுண்ட் பண்ணி தரோ நீங்க என்ன வேண்ணாலு வாங்கங்கன்னு சொல்லி அவுங்க கையில குடுத்துருவோ அத
ஓகே ஓகே ஓகே அப்றோ உங்களுக்கு ஸ்டிச்சிங் எல்லா தெரியுமா சிஸ் டர் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா வேற என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு
ஸ்டிச்சிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சிஸ்டர் ஆனா போறதுக்கு தா நேரோ இல்ல ஒவ்வொரு கிளாஸ்சு கொஞ்சோ தூரமா இருக்கு பக்கத்துல எதுவு இல்ல அதனால அது ஒன்னு பண்றது இல்ல ஆனா இன்ட்ரெஸ்ட் இருக்கு கத்துக்கணுன் தோணு ஆனா அதுக்கு தகுந்த நேரமு அமைய மாட்டேங்குது தெரிஞ்சவங்க யாரு பக்கத்துல இல்ல சொல்லி தரதுக்கு அதுவு இல்லாம மிஷ் ஷின் வாங்கணு நம்ம அத கத்துக்கணுனா
ஆமா
மிஷின்லா அதனாலயே பென்டிங்லியே இருக்கு சிஸ்டர் ஒங்களுக்கு தெரியுமா
ஆ எனக்கு ஸ்டிச்சிங்னா ரொம்ப புடிக்கு சிஸ்டர் நா காலேஜ் முடிச்ச கையோட கத்துக்கிட்டே மிஷினு வாங்கிட்டே ஆ அதுக்கு கொஞ்சோ நாள் கத்துக்கிட்டு பண்ணிட்டு இருந்த சமயத்துல எனக்கு ஒரு வேல கெடைச்சிட்டு அதனால நா அதுல ஆர்வோ செலுத்துல பெருசா இப்ப அந்த மிஷின நா மேரேஜக்கு அப்றோ என் என்னோட எடுத்துட்டு வந்துட்டே ஆ இப் இப்ப எனக்கு அதா இப்போ நீங்க சொல்ற மாத்ரிதா டைம் கெடைக்க மாட்டது பக்கத்துல ஏதாவுது ஒரு இன்ஸ்டூட் இருந்தா போய் கத்துக்கலா ஆ நம்ம அத திரும்ப கண்டினியூ பண்ணலானு நெனைச்சா டைம் கெடைக்கமாட்டது ம் தூரமா இருக்கறதுனால என்னால போய் கத்துக்க முடியில மேபி பசங்கெல்லா கொஞ்சோ பெரிய புள்ளய ஆனதுக்கு அப்றோ கத்து கத்துகிட்டு பண்ணலான்னு ஒரு ஐடியாருக்கு
அதே ஐடியா தா சிஸ்டர் எனக்கு பக்கத்துல யாரு இல்ல அதுவு இல்லாம வய்சு சனவங்க வீட்ல இருக்காங்க அவுங்கள விட்டுட்டு நம்ம போ நாங்க போயிட்டு வரோ அப்டின் சொல்ல முடியில எல்லா டேப்லெட் ஆ டேப்லெட் எடுத்துக்கிறவங்க நேர த்துக்கு நேரோ அதுனாலயே பாக்க வேண்டியதா இருக்கு சிஸ்டர் சுத்தமா முடியில ம் ஒங்களுக்கு இந்த ஆ ஒங்களுக்கு இந்த ஆரி ஒர்க்குலா தெரியுமா சிஸ்டர்
ஆ இல்ல இதே மாத்ரிதா ஆரி ஆரி ஒர் க்கு கத்துக்கணுனு ஆருவ தா ஒரு நாள் ஆன்லைன் கிளாஸ் ஒருத்தவங்கள்ட்ட கத்துக்கலா அப்டின்னு சொல்லிட்டு எல்லா பேசி ஓகே பண்ணே ஆ அதுக்கப்புறோ என்ன அத கண்டினியூ பண்ண முடியில ஒரு த்ரீ டேஸ்தா கிளாஸ்சு பெசிக் கிளாஸ்சு கன்டினியூ பண்ணுன அப்றோ கண்டனியூ பண்ண முடியில அதுவு அதுக்கு வாங்குன பொருளு எல்லாமே அப் ப்டியே கடக்கு எதுமே செய்ய முடியில நம்ம வந்து செய்யிலங்கற சுச்சுவேஷன்ல இருந் தனியா இருந்தப்ப அப்ப பெருசா ஆர்வோ இல்ல இப்ப ஆருவோ இருக்குற சமயத் துல எதியுமே செய்ய செஞ்சுக்
ஓகே ஓகே சிஸ்டர் ம் எனக்கு ஆரி ஒர்க் கத்துக்கணு பக்கத்திலேயே ஆள் இருக்காங்க சிஸ் டர் ஆனா வந்து அதுக்கான இது எனக்கு அமையல கண்டிப்பா போய் கத்துக்கணு அப்டிங்கிற ஒரு ஆர்வோ நம்பளுக்கு வந் ச்சுன்னா போவோ இந்த வேலயை விட்டுட்டு போகணுமா அந் த வேலயை விட்டுட்டு போகணுமா அப்டிங்கறதுலியே நம்ப ஒக்காந்துருக்கோ ஒவ்வொரு நேரமு
ஆமா சிஸ்டர் இப்போ நம்ம வீட்ல எல்லாரு பினான்சியலா ஓகேவா இருந்தா நம்ம என்ன கத்துக்கலா என்ன பண்ணலானு அப்டி யோசிக்கலா நம்ம பினான்சியலா கொஞ்ச கஷ்டமா இருக்கறப்ப அவங்க கஷ்டத்துக்கு நம்ம என்ன உதவி பண்ணலானு மட்டுதா நமக்கு அப்ப யோசிக்க தோணுது
கண்டிப்பா கண்
வந்து ஒரு வேலைக்கு போனா நம்ம அம்மாக்கு அப்பாக்கு உதவியா இருக்கு நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்யலா அப்படிங்கிற எண்ணம்லா நமக்கு அ அதிகமா இருந்ததுனால நம்மல பத்தி பெருசா யோசிக்
யோசிக்கல ஆமா கரெக்ட் சிஸ்டர் குழந்தைங்களுக்கு இது வாங்கி தரணு அவங்க கேக்குறப்ப இல்லனு சொல்ல கூடாதுங்கிறதே நம்மளோட ஒரு ஓட்டத்தோட ஒரு காரணமாவே இருக்கு
ஆமா சிஸ்டர் இப்ப நம்ம இதெல்லா கத்துக்கணு ஏன் நினைக்கிறோனா இத கத்துக்கிட்டு இதனால நம்ம ஏதாவது செஞ்சோம்னா நம்ம பேமிலிக்கு சப்போர்ட் பண்ண முடியமா தா நம்ம இப்பயு அதெல்லா கத்துக்க நினைக்கிறோ
வீட்ல இருந்து நம்ம வெளில போ முடியல செரி வீட்டல இருந்தாவது ஒரு பினான்சியல் சப்போர்ட் கொடுப்போம்னா நம்மளால அதுக் வெளியிலயு போ முடியல கண்டிப்பா கத்துக்கிட்டு செஞ்சாதா உண்டு
ஆமா சிஸ்டர் நமக்கு டைம் வரு நம்ம நினைச்சோம்னா அத எப்படியாவது நம்ம செய்வோ
ஆமா கண்டிப்பா நினைச்சுதா செய்யணு அது நம்மளால முடியு ஆனா அதுக்கான ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சிட்டோனா நடக்கு கண்டிப்பா
ஆமா சிஸ்டர் கண்டிப்பா ம் ஓகே சிஸ்டர்
காலையில ஆறு மணிக்கு எந்திரிக்கிறோ சிஸ்டர் அதுக்கு அப்புறத்துல இருந்து நம்மளுக்கு கொஞ்ச உட்காரவாத டைம் இருக்கா இல்ல நம்மளோட ஃபுட் ச்சர பத்தி யோசிக்க நினப்பு இருக்கா எதுவுமே இல்ல இது முடிச்சா அது இது முடிச்சா ஒவ்வொரு வேலையா கன்டினியூவா இருந்துகிட்டே தா இருக்
ஆமா சிஸ்டர் நம்ம வீட்டுல அம்மாக்கு கூட போன் பண்ணி ஃப்ரீயா பேச முடியல அவங்க போன் பண்ற டயத்துல போன எடுக்க கூட முடியல
ஆமா ஆமா சிஸ்டர் கண்டிப்பா அதெல்லா வந்து அவங்களே வந்து ஒவ்வொரு நேர கேட்பாங்க ஒரு போன் கால் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க அவ்ளோ பிஸியா இருக்கீங்களா அப்படின்ல்லா கேக்கறாங்க
ஆமா சிஸ்டர் ஆ சிஸ்டர் எனக்கு எனக்கு ஒரு கால் வரு து இதோ நா திரும்ப கால் பண்ணட்டுமா உங்களுக்கு
ஓகே கண்டிப்பா சிஸ்டர் பாய்